ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா?
கே கேக்குதுங்க தோழி. ஹலோ
ம் ஆ நல்லா இருக் க நீங்க நல்லா இருக்கீங்ளா? ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்
சரியா நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கே ஆ சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீன் சாப் டீங்ளா நானு சாப்
ஆ நீங்க என்ன சாப்ட்டீங்க?
நா இன்னைக்கி சாம்பார் சாதொ தோழி
ஓ செரி செரிங்க நாங்க இன்னைக்கு பருப்பு கொழம்பு உத் சாம்பார் ரசம்
ம் ஓ செர் செர் தோழி சொல்லுங்க தோழியே பெசுவீங்ளா சொல்றே நீங்க நீங்க மொதல்ல சொல்லுங்க அப்றோ நானு சொல்ற நீங்க எப்டி செஞ்சீங்க?
நா ஃபர்ஸ்ட்டு அம் பருப்பு கொழம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லா பருப்ப நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூண் டைமுக்கு மேல நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல போட்டு மஞ்சத்தூளு அப்றோ தக் காளி ஒரு மூணு எடுத்துக்கிட்டே அதுக்கப்பறோ பூண்டு இதெல்லா போட் டு தண்ணி அதுக்கு தேவயான அளவு ஊ த்தி குக்கர மூடி வ விசில் ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுகப்புறோ அத ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு வெங்காயலா சின்ன வெங்காயோ கட் பண்ணி வச் ட்டு ஒரு பாத்ரத்துல எண்ண கடுகு போட்டு சின்ன வெங்காயோ போட்டு பச்ச மொளகா அதுக்கப்பறோ எந்த காய் போட்றொமோ அந்த காய் கத்ரீக்கா நாங்க இன்னைக்கு போட்டா அதுனால ஃபஸ்ட்டு கத்ரீக்கா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்ச மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறு ஓரளவு ஒரு பாதிப்பதோ நமுக்கு ஓர ஓரளவு வெந்ததுக்கப்றோ பருப்பு எடுத்து ஊத்திட்டு உப் பு அதுக்கப்றோம் ம் ம் மொளகாதூள் இதெல்லா போட்டு நல்லா மறுப்டி கொஞ்ச் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்றோ கொஞ்சு நேரங் கழிச்சு புளிய நல்லா கரச்சு வெச்சு அத ஊத்தி அதுவு தேவுயான அளவு இதானதுக்கபறோ கொத்தமல்லித்தூள் போட்டு ச்சி கொத்தமல்லி தல போட்டு கிட்டோ அதுக்கப்புறோ அந்த நா சொன் னுங்லா அந்த விசில் வந்தோனே எறக்கம் போது
ஆமா ஆமா
அப்ப வந்து கொஞ்சமா சீரகம் போட்டா நல்லாருக்கு அப்ப போட்டு கையிலயே சும்மா அப்டி நல்லா தேய்ச்சு அது குள்ள போட்டா அதுக்கப்புறோ நல்லாருக்கு அது போட்டா ம்
சேர் சேர் சரி சார் நல்லாருக்கு ஓ நீங்க இப்பிடி செய்வீங்க நா வந்து எப் ச்சு செய்வன்னா பருப்பு முதல்ல அ நல்லா அலிம்பிட்டு கைய நல்லா கழுவிட்டு அது கூட மஞ்சளு அப்புறோ கொஞ்சோண்டு உப்பு ரெண்டு மூணு தக்காளி ரெண்டு தக்காளி போடுவே ஜாஸ்தி போட மாட்டே தக்காளியுடைய அந்த நடு இதுல அந்த கருப்பாருக்கில்லைங்களா அத கட் பண்ணிட்டு அப்படியே ஆமா அத ம முழுசாவே அதுல கொஞ்சம் கா கட் பண்ணிட்டு முழு தக்காளியா போட்டுருவேன் ஏனா புளிப்பு போயிடுச்சுன்னா ஹ பருப்பு வேகாதுன்னுவாங்க. அதனால வ ஓ என்ன சில பருப்புகள் வேகாது துவரம்பருப்பு அதனால அத வந்து வெ வெட்டி போட மாட்டேன் முழுசா போடுவேன் மேல அந்த கருப்பா இருக்கிறத மட்டும் வெட்டி விட்டு அப்டி போட்டு அ ஒரு மூணு விசில் வந்தவுனே எடுத்து தனியா வச்சுடுவேன் அப்பறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரே ஓன ஒரு புடி கொஞ்சம் நா ஏன்நா கொஞ்சம் வெங்காயம் தான் நறைய யூஸ் பண்ணுங்களா ஆ உப நல்ல ஒரு பொ கைப்பிடி அளவு வெ சின்ன வெங்காயம் பொடியா உ அ உரிச்சு நறுக்கி வச்சுக்குவேன் ஏனா சிலது முழுஸ் முழுசா வரும் கொஞ்சம் பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் அதனால எல்லாமே கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிடுவே அதுக்கப்பறம் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு மொதல்ல கடுகு அம கருவப்பல அப்பறம் ச கொஞ்சோண்டு உழுத்தம்பருப்பு அது போட்டு எண்ணெயல்லாம் மொதல்ல வ அது பொரிய விடு அது அப்ப கடுகு வெடிக்கும் போது ஆ வெங்காயம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகால்லாம் போட்டு தாளிக்க இது பண்ணுவேன் அதுக்குள்ள பெருங்காயம் பவுடர் போடுவேன் அ அ ஒ ஒரு சி சில டைம்ல வந்து வெய கால இருந்தா பூண்டு போட மாட்டேன் வெயில் காலம் கம்மியா இருந்துச்சுன்னா பூண்டையும் பெருங்காயமும் போடுவேன் ஆ வெய காலம் இருந்த வெறு பெருங்காய பவுடரு போடுவேன் அந்த மாரி ஏன்னா அம்மா சொல்லுவாங்க இப்ப பூண்டு இதுவும் ரொம்ப சூடு அ அதனால வந்து விருப்பு பெருங்காய பவுடர் போட்டா போதுன்னு சொல்லி எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுவன் னா வே ஏ ஏ ஏ குளிர் பிரதே க கால வந்துச்சுன்னா ரெண்டுமே சேத்து போடுவே இல்லைன்னா வெறு பெருங்காய மட்டு போட்டுக்குவே அப்போ அது எல்லாம் ஆ வணக்கிட்டு மஞ்ச தூள்ளு அப்புறோ வந்து சாம்பாரு தூளு அப்புறோ உப்பு அ போட்டு வதக்குவே அதுல அப்புற அந்த தக்காளி இருக்கு இல்லலைங்களா அத வந்து தனியா வந்து பொடியான அது அ ஒண்ணு கடைஞ்சிருவே இல்லைன்னா அந்த தக்காளி அப் அப்டியே போட்டு க கரண்டியில ந நசுக்குனா அது ஃபுல்லா மசிஞ்சிரு ங்களா அப்ப அத நல்லா வதக்குவே வதக்கிட்டு என்னா காய நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோ இப்ப நா பொடலங்கல்லா போடுவே பொடலங்கா மேரக்கா
பு பருப்பு கொழம்புல கொல்லங்காலா போட்லா ங்களா
எல்லாருமே நெனைச்சிருப்பாங்க பொரியல் மட்டுந்தா பண்ணலானு நா வந்து பொடலங்க சாம்பாரு வைக்குவே நா ஆக்சுலா இனைக்கு வந்து பொடலங்கா சாம்பார் தா வச் வச்சது புடலாங்க வந்து கொஞ்ச ரொம்போ பொ பொடியா நறுக்காத ஒரு கொஞ்ச ஒரு இந்தவ் ஒரு அரை இன்ச்சு க அதிகமா வெட்டி என்னன்னா கொஞ்ச வேகணு இல்லையா பொடியான இருக்குன்னா குழஞ்சு போயிடும்ன்னனு சொல்லிட்டு ஒரு அரை அரை நம்ம கைக்கு வாய்க்கு கெடைக்கிற மாரி ஒரு ஒரு பீஸு ரொம்ப பெருசால ரொம் ம்போ சின்னதா இல்ல ஒரு ஆள் அளவு ம ஆமா அத கட் பண்ணிட்டு நல்லா அலும்பிடுவே மேல முடிஞ்ச அந்த தோல வந்து லைட்டா சொரண்டிடுவே அதுல அந்த மெழுகு மாறி இருக்குமில்லைங்க ஆமா அது அதனால அதன் அத எல்லாம் சொரண்டிட்டு உள்ளே கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஓ மீடியம் சைஸ நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருவேன் அப்ப இந்த தக்காளி எல்லாம் வ வணங்கன உடனே என்ன பண்ணுவன் இந்த சாம்பார் தூள் எல்லாம் வதங்கி எண்ணெ பிரியும் இல்லைங்களா அப்ப இந்த காய கொட்டு அந்த உப்பு ஏற்கனவே போட்டிருப்பேன் திருப்பியும் இந்த காய்க்கு பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு குறைவா இருந்துச்சுன்னா உன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா அதுலேயே வேக விடுவேங்க வேக விட்டு அது ஏ பிரிஞ்சு வரும் போது புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு வேணும் அளவு கரைச்சி அந்த காய்லேயே ஊத்தி நல்லா அந்த மசாலையும் அந்த காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிபடணும் கொதிப்பட்ட பிறகு நம்ம பருப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா அத நல்லா கடைஞ்சி வச்சுஅதுல ஊத்தி வந்து நல்லா கொதிக்க வைக்குவேன் இல்லேன்னா ஒரு தூவி விடுவேங்க காய் வந்து இந்த ஏ நம்ப மசாலாலேயே வதங்கும்போது காய் எந்த பதத்துக்கு வெந்திருக்குதுன்னு பாத்துட்டு அது பா ரொம்ப வேகலனா ஒரு விசில் விடுவே இல் இல்லேன்னா அப்பிடியே நல்லா பருப்போடு சேத்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிருவேங்க ஆஹ் அந்த மாரி பண்ணிரம்
ஓகே ஓகேங்க
ம் ஆஹ் அந்த மாரி அந்த மாரி செஞ்சு ச ஆ சுடுசாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சொன்னாங்க ஐயா தோசைக்கு இட்லிக்கு கூட அந்த சாம்பாரை யூஸ் பண்ணிக்குவோ ஏனா அது ஒரு அது நல்லா இருக்கும் நீங்க பண்ணி பாருங்க புடலங்கா சாம்பார் ஏன்னா எல்லாருமே நினைச்சிக்குவாங்க அது பொரியல் காய்கறின்னு ஆமா ஆமா ஆமா பொரியல் காயின்னு நினைச்சிருப்பாங்க நான் வந்து சாம்பாரும் பண்ணியிருக்கே நல்லா இருக்கு ஆனா அதே மரி கடல பருப்பு போட்டு கூட்டு துட்டு வைக்க வாங்க புடலங்காவ் போட்டு ஆ கல்லப்பருப்பு போட்டு கூட்
எங்க அம்மா பீக்கங்காவு கல்ல பருப்பும் போட்டுதா வெப்பாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஓகே
செர் செர் ரிங்க அப்புறோம் ங்க நீங்க வந்து அது கூட என்ன பொறியல் செஞ்சிங்க
நா இன்னைக்கி அவரக்கா பொரியல் செஞ்ஜ
அது எப்புடி பண்ணிருக்கீங்க
அது வந்து அவரக்கவ ஃபஸ்ட் அந்த ரெண்டு சைட் ந்த நார்லா எடுத்துட்டு நல்லா குட்டி குட் டியா நல்லா பொடி பொடியா நல் ல்லா நரிக் கி தண்ணிக்குள்ள போற்றுவோ அப்புறோ சின்ன வெங் கயமும் போட்டு சின்ன வெங்காயமுமா உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோ அதுக்கப்புறோம் எண்ணைய ஊத்தி கடுகு போட்டு கடுகு வெடிச்சோனே வெங்காயம் போட்டதுக் கப்புறோ அந்த கா வெங்காயம் கொஞ்சோம் வணங்குனதுக்க அப்புறோ அந்த காய் தண்ணில இருந்து எடுத்து நல்லா தண்ணி இல்லாம நல்லா எடுத்து அந்த இதுக்குள்ள போட்டு அதுக்கப்புறோம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் வர மொளகாய் தூள் போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சுருஒம் அதுக்கப்புறோ அது நல்லா தண்ணி எல்லா நல்லா சுண்டி வந்ததுக்கு க ப்புறோ தேங்காவ துருவி வச்சத மேல போட்டு அப்டியே இறக்கிறுவோ கருவேப்பில்லயு கூட போடுவோ
செரி செர்ரி செரிங் நா வந்து அதுக்கு நா வந்து அவரக்கா கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவீங்க ரொம்ப மிமையா இருக்கு அது வந்து நா வந்து கொஞ்ச வி வித்தியாசமா போட்டு பண்ணுவே இதுல வந்து தேங்கா போடவே வேண்டா நம்போ எப்டின்னா நா ஒரு பெரிய வெங்காய எடுத்துக்குவே ஆ அது பொடியா நறுக்கி வச்சிக்கிற நீங்க சொன்ன மாரியே அவர க்கா வந்து இந்த ரெண்டு சைடு நார் எடுத்துட்டு ம் மொதல்ல வந்து ரெ ரெண்டா எடுத்துக்குவேங்க எப்பமே நானு இந்த அவரக்கால வந்து பூச்சி வரு இல்லிங்களா அதனால ரெ அ ரெ த அவரக்காவ ரெண்டாவே இதெல்லா பிரிச்சிருவே
ஓகே
அப்டி நம்ம பட்டாணி பிரிக்வோ இல்லைங்களா பட்டாணி பிரிச்சி தான உள்ளந்து பட்டாணி எடுப்போ பச்ச பட் தானிய அந்த மாரி இது ரெண்டையு டியு தனித்தனியா பிரிச்சிருவங்க
ஓகே
எல்லா ஒன்னா வச்சி பொடியா நறுக்கிறுவே நூலு மாரி நறுக்குவே நூலு மாரி நறுக்கிட்டு இப்போ வெ ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருப்பனுங்களா எண்ணய வ ஆ பொரியலெல்லா ரொம்பவே நா தேங்கா எண்ணெய்ல தா செய்வேங்க அதனால கொஞ்ச தேங்கா எண்ணய ஊத்திட்டு கடுகு கருவேப்பில அப்பறம் வந்து உளுத்தம் பருப்பு அப்பறம் க கொஞ்ச கல்ல பருப்பு இதெல்லா போட்டு நல்லா வதக்கிக்குவங்க எந்த க இந்த நா உருளக்கெழங்கு போட்டு செய்யறனால எனக்கு வந்து நா எல்லாத்துலயுமே கொஞ்ச பெருங்காயம் யூஸ் பண்ணுவங்க பெருங்காயோ பூண்டெல்லா யூஸ் பண்ணுவே அப்ப பூண்டு ஒரு நாலு பூண்டு பல்லு வந்து தட்டி போடுவே இல்லையா பூண் ண்டு இல்லாத நேரத்துல வந்து பெருங்காயம் பவுடரு வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக போடுவே
ஓகே
வதக்குவேங்க அதுக்கப்பற நா வந்து மளகாத்தூள் யூஸ் பண்ணுவேங்க மளகாத்தூளு மஞ்சத்தூள் கொஞ்சம மளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி அதுக்கு போட் ட்டு வ வதக்கிட்டு அதுக்கப்பறொ உருளக்கெழங்கையு உருளக்கெழங்கு ஓரளவு பொடியா நறுக்கி வச்சுக்கனுங்க ஏனா இது நம்ப பொ ரொம்பொ நூல் மாரி க இது பண்றதுனால அது சீக்கரொ வெந்துரு லிங்களா அதனால உருளக் கெழங்க கு முடிஞ்ச அளவுகு கொஞ்சொ பொடியாவே நறுக்கிக்குவங்க மொதல்ல உருளக்கெழங்க போட்டு கொஞ்சொ எண்ணையில வதக்கி வதக் க வுட்டுட்டு அப்பறோ ஒரு ர அ ஒரு அஞ் ஞ்சு நிமிஷொ கழிச்சுதா இந்த பொரியல் காய் அந்த அவரக்காவ போடுவங்க போட்டுட்டு வெ உ உப்பு போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு ஆ உ குறைவான தீயில வச்சுருவேங்க அப்பறொ அடிக்கடி ஒரு ரெண்டு நிமி ஷோ ரெண்டு நிமிஷோ கழிச்சு அத வ வதக்கி வுட்டுட்டே இருக்கம் போது அந்த ஆவிலேயே அந்த நீராவிலேயே அது கொஞ்சொ தண்ணி படப்பட வெ வெந்துருங்க அப்படி நா மளகாத்தூளு மஞ்சத்தூளு போட்டு ஒரு டைம் பண் நீங்க பண்ணி பாருங்க இல்லனா இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லைங் ங்ளா அது ஒரு ஸ் பூன் போட்டு அதுல ஒ ஒரு அ ஸ்பூன் போட்டீங்கனால நல்லா இருக்கு கா கொஞ்சொ காரமாவே அதுல தேங்காலா போட வேண்டா ஏனா நம்ப அம்மாக்கு வந்து தேங்கால்லா ஒத் ஓத்துகாது ஏ கணவருக்கு தேங்கா வந்து அவ்வளோக்கு ஜீரணாவாது நெஞ் ஞ்சுலருக்கு அப்படின்னுவாங்க ஆனா நா அந்த தேங்காவ வந் ந்து ஒதுக்குறதுக்காகவே இந்த விஷயங்கள்ல்லா செய்வங்க அப்போ அது ரொம்ப அருமையா இருக் கு ஒரு மாரி ம் கொஞ்சொ க அந்த காய் வந்து கொஞ்ச சல்லுன்னு இருக்கு இல்லைங் ங்களா இது கொஞ்சோ மெளகாத்தூள் போடம்போது கொஞ்சொ சுருக்கமா அப்டியே நல்லா சு காரமா இருக்கு சாப்படறக்கு வெறு சாதத்துலேயே நம்ம போட்டு பெணஞ்சு சாப்ட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க நீ நீங்க நா சொல்ற மாரி நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஒ ரொம்போ டேஸ்ட்டாவு இருக்கு அதே மாதி இந்த கேஸ்ஸெல்லா வராது ஏனா நம்ப அதுல பெருங்காயொ இதெல்லா போடுறோம் இல்லைங்களா அதனால வந்து அதெல்லா வந்து தவ தவிர்த்திருக்கலா ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும்